அ நண்பா என்ன நண்பா பண்றீங்க
இந்தாலு அதேதா சவால் முடிஞ்சா போயி சாப்பில்யா ஒண்ணு
இல்லா நண்பா இப்பதா கேட்டே நண்பா மனைவீட்ட கேட்டதுக்கு வெ வெண் பொங்கல் இருக்கிருனாங்க
ஸ்வீட்டு ஓகே
ம்பா சாப்புண்ணு நீங்கா
இண்ணு தெர்ல அதேதா இட்டிலிகிலியு அத்து தோச தோச நெனைக்கிறே ஆமா தோச
ம் இப்பவு மா காலைனா தோசதானா
ஆமா மோஸ்ட்லி டிஃபன்தானே இல்லனா கால்ல ரைஸ் எல்லா சாப்ட மாட்டோ டிஃபன்தா அங்கே எப்போமே டிஃபன் இருக்குமா இல்லே கால்லே வேற என்னென்னா சாப்ட்டுவீங்க கால்லே என்னா மோஸ்ட்லி ப்ரேக்ஃபாஸ்ட்க்கு
அப்டிலா இங்கேலா எதுமே இல்லொம்பா
இல்ல லைக் ரெகுலரா ரெகுலரா என்னா பண்ணுவாங்கா என்னா சாப்ட்டுவீங்கே
சொல்றகே இல்லா நண்பா திடீர்னு பாத்தா ரைஸ்சா இருக்கோ திடீர்னு பாத் த அதிலியே த இஃப் ஃப்ரைட் ரைஸ்சா இருக்கோ அந் மேடம் மாறி மாறிக்கோ நண்பா கால்லலேதா நண்பா ம் ம்
இப்ப மதியத்துக்கு என்ன சாப்டுவீங்க
மதியானத்துக்கு அதேதா நண்பா வேற ஏதாச்சு டிஃப்ரெண்டா பண்ணுவோ நண்பா
சேரி சேரி நா இங்கெல்லா அதே குடுப்பாங்க எனக்கு வந்து கால்ல ரைஸ் எல்லா சாப்ட மாட்டே சாப்புடுவ ரைஸ் எப்பவுமே சாப்புடுவ பட் வந்து கால்லியே
எப்டி நண்பா டிஃபன் சாப்ட்டாலு பாத்தீங்னா அதுவு ரைஸ் கணக்குதான நண்பா ரைஸ் எடுத்
இல்ல ஆ பிரேக் ஃபாஸ்ட் இதுக்குனு தனித்தனியா பிரிச்சதுக்கு காரணமே அதுதா லைட்டா எடுத்துக்கணுன்றதனாலதா நம்ப ரைஸ் எடுத்தா நெறைய ஃபுட் பிரேக் ஃபாஸ்ட் ஆகாது இல்லியா
ஓகே ஓகே நண்பா
அதுமார்
என்மா பெர மதியன்
சொல்லுங் ப்ரோ
மதியனப்ரோ
தெர்ல எனக் இது ஆஹ் என்ன சொல்றாங்க செய்யறாங்கன் தெர்ல ஒண்ணு பாப்போ
எப்புடி நீங்க கேப் பிங்ளா இல்ல எனக்கு இது செஞ்சு குடுறா சொல்லி குடுங்கனு இல்ல அவுங்க
இல்லா வீட்ல அவுங் அவாங்க அவுங்க வந்து எதுன் சொல்லுவாங்க இது பண்லாமானு நம்ம ஓகேனா அது ஒக் பண்ணுங்கனுவ எல்டு வர நீ போ
புடி ச்ச டிஸ்ஸு வேணுமா
புடிச்ச டிஸ்ஸுன்னா வீட்டுல வந்து பா - பால்சாது தேங்காப்பா இதுல வந்து இது செய்வாங்க பிரியாணி
ஓ அது என்மோ சொல்லுவாங்குளே மறந்துவேற போய்ச்சு எங்கவீட்ல்யு செய்வா ங்க அது கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்ட்டா சு
ஆமா அந்த இது தா எனக்கு ரொம்போ பு திவஸ்
ப்டி எலேல போட்டு அடிச்சா
ஆமா அ - அங் அதுவு அங்யே பேமஸ் இருக்கா உங்குர் ஏரியால்யு அது பேம் என்ன பேர் சொல்லுவாங்கோ அங்க
அது பேரு எதோர் சொல்லுவாங்க நண்
பிரியாணி நெனைக்கி
இல்ல இல்லன்பா அது நல்லப் பேர் நண்பா ஒ அதுக்குன்னு ஒரு ஒகே கெண்பா அஹ் இது வரைக்கு நா அத வாழ்க்கேல சாப்ட்டதே இல்ல இன்மா எப்ப கல்யாணம் ஆச்சுன்னா புரிஞ்சுதா சாப்புட்ருக்கே எதும்மா
ஏன் அவுங்கள்க்கு உங்க வீட்டுல்ல செஞ்சது இல்லை இவுங்க வந்து செய்வாங்களா
இல்லங்புரோ ஒய்ஃபுதா செய்றாங்க புதுசு புசா குக்பண்ணிட்டிரிக்காங்க அப்பலா ஒரே இதான் மறுப் அப்படின்ன போயிட்டுருக்கோம்
செரி செரி செரி
ல பிரியாணில பண்ணுவாங்களா சிக்கன்
ஆஹா பண்ணுவாங்க பட் ஆனா நம்ப நா வந்து நா வந்து எனக்கு பண்ண தெரியு அதுனால நானே பண்ணுவ
நீங்களே பண்ணிருவீங்களா எங்க வீட்டுலயல்ல பண்ணா தக்காளி சாப்படு மாரி இருக்கு நண்பா
அஹ அது ஒரு ளாவுக்கு நல்லா பண்ணுவாங்க பட் ஆனா கொஞ்சோ அதே மாரி இருக்கும்னால நான் பண்ணுவ தனியா
உம் அதுஎப்புடி படி நண்பா பண்ணுவீங்க
ஆ நாமளு அதேதா யூடியூப்ல பாத்து கத்துக்கிட்டு நம்மளே பண்றதுதா அது பரியாானி எல்லா பயங்கரமா அந்துருவா இந்த ஹோட்டல்ல யூடியூப்ஸ்லா இந்தமாரி வரு
வந்துருங்களா அது மாதிரி ஆனா இங்கல்ல என்ன யூடியூப் அ பாத்து பண்ணாலுமே தக்காளி சாப்
அது என்னன்னா அது வீட்டுல எங்க அம்மாவு பன்னூவாங்க அவுங்க அங் அங்க வீட்லயு யூடியூப்ல எப்படி இருக்கோ அத செய்ய மாட்டாங்க
உம்
அதுக்கு மேல எக்ஸ்ட்ட அவுங்கா நாலு நாலு வெங்காயவிட அவங்க அஞ்சு ஆறு போட்டிருப்பாங்க தண்ணி ஒரு லிட்டருனா இவங்க ஒன்றரை லிட்டரு ஊத்துவாங்க அந்த மாரி ஆயிடு நா வந்து நா அவுங்க என்ன சொல்லிருக்காங்களோ அப்புடியே பலோ பண்ணுவா ஈயடிச்சா காப்பி மாதிரி அதனால அந்த ரிசல்ட் அங்க வரு
இப்ப அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்குக்கு தானே பண்ணுவாங்க நம்ம ஒரு
ஆமா அது பிரிச்சன இப்ப வந்து அவுங்க வந்து நாலு கேஜின்னா நமக்கு வந்து ஒரு கேஜி போதும் நாலு கேஜிாங்க எத்தனை பேர் சாப்பிட முடியும் அவுங்க சொல்லுவாங்க இல்லையா இப்ப வீட்டுல நாலு பேருக்குன்னா நா அது ஒன் கேஜிக்கு அப்படியே குவான்டிட்டியே ரெடியூஸ் பண்ணுவணே தவர குவண்டி அவுங்க சொன்னதுக்கு மா குத்த மாட்டா
ஓகே ஓகே நண்பா
இப்ப அவுங்க ஒரு லிட்டரு இவ்வளோனா அவுங்க சொல்லுவாங்க நாலு லிட்டருக்கு இவ்ளோ ஒரு லிடரு சிக்கன் க ஒரு கேஜி சிக்கனுக்குவ்ளோ அவங்க சொல்லிருவாங்க நம அத வந்து பா ஃபாலோ பண்ணணும் பட் ஆனா நம்ம வீட்டுல இருந்து ஒரு கேஜிக்கு சொல்றப்போ இவளோ இவளோ கால் டீ ஸ்பூன் உப்பு போடணும்னா நம்ம அர டீ ஸ்பூன் உப்பு போடுவோ அந்த மாதிர எல்லா கொஞ்சோ எக்ஸ்ட்ரா பண்ணிருவாங்க அவுங்க ஏன்னா இது கரெக்டா இருக்குமோ இல்லையான்ற இதுல்ல அவங் பண்ணுவாங்க நாம வந்து செரி அவ கரெக்டாதா எவனோ யூடியூப் சொல்றது கரெக்டா இருக்கு சொல்லி நா அப்டியே இ எஸ் ஏ காப்பி மாரி ஃபாளே அதனால நீங்களு சி தனியா ஆ வந்திருக்கு நாலா நாலஞ்சு டைம் அ அதுக்காகவே வீட்ல எட்டுனுவந்து குடுக்க செய்
ஓகே நண்பா இப்பவே மதியான எடுத் எடுத்துட்டு வந்து பண்ணி பாக்குற பாருங்க,
அது யூடியூப்ல பாருங்க இருக் கு முஸ்லீம் அ ஸ்டைல் பிரியாணி இல்ல இதுன்னு சொன்னா ஒருத்த ஒரு பெரியவர் வந்து சொல்லுவாரு அத அப்டியே ஃபாலோ பண்ணுங்க
பா
ஆ நானு அது ஏகப்பட்ட சேனல் பாத்துருக்க இந்த செஃப் தீனா
ம் ம்
அ அ அவ அவரு சொல்றதுல்லா ரொம்ப பிரியாணி அவரோட நான்வெஜ் இருக்குங்க, பட் அத்தென்டிக்கா ஓல்டு ஸ்டைலான அந்த சாப்பாடு எல்லாமே பயங்கரமா இருக்கு,
கே நண்பா டிவிலா பாக்க மாட்டீங்ளா
என்ன
இல்ல டிவி லா பாக்க மாட்டீங்களான்னு
டிவி எல்லா பாக்க மாட்ட ப்ரோ டிவி எல்லா ஏதோ ஒரு டைம் தா பட் இப்ப மோஸ்ட்லி நா ஃபுல் அண் ஃபுல் நம்மள அதா ஒர்க்கு இந்த ஃபோனு கையோடதா சுத்துறோ அதுலேயதா ஒர்க்கு வீட்ல பாப்பாங்க வீட்ல சீரியல்ஸ் பாப்பாங்க அதனால நீங்கல்லா பாப்பீங்க சீரியல் கூட
சீரியல்ல வீட்லதா நண்பா பாப்பாங்க ஏதாச்சு ப்ரோக்கிராம் ஞா சண்டே தா போடுவாங்க
நா எந்த ப்ரோக்ராமே எனக்கு புரியாது எந் எது எடுத்தாலு ஏதோ ஒண்ணு கத்திட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே ஃபண்ணா இருக்கு
ம்ம் நீங்க ஃப்ரீ டைம்ல எது மாரி என்டர்டன்மெண்ட் பண்ணுவீங்க ஏதாச்சு கேம்மா இல்ல சாங்கு அது மாரியா
ஆ மோஸ்ட்லி கேம்ஸ் இப்போ கேம்ஸ் இல்ல மோஸ்ட்லி இப்ப இருக்கிறதெல்லா அதா சொன்னல்ல நா ஒரு அடிக்ட்டு அனிமே ஒக்காந்தா ஒரு அனிமே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மொத்தோ அ மொத்தோ சீரிஸ்ஸ ஒரே நாள்ல பாத்துருவே டைம் இருந்தா கண்டினியூஸா போகு அது வந்து நம்ளோட ஆ இது மாரி ஆர்வோ எப்டி அது ஃபர்ஸ்ட் செ ரெண்டு மூணு சீசன்ஸ் எபிசோடு எப்டி போதோ அத பேஸ் பண்ணி பாப்ப இல்லன்னா வேற நவுந்து போய் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப
ஓகே ஓகே நண்பா நீங்க இந்த அனி இல்ல இல்ல நண்பா அனிமில பாக்றதில்ல நண்பா லாஸ்ட்டா சேரி ம்
யாரும் எந்த வயசுனாலு அது பாக்கலா அந்த அளவுக்கு அது வந்து நல்லா இது இருக்கு
நல்லா பாத்துட்டு எல்லா கையமுயன்னு சுத்திட்டு இருப்பானுங்க
கையமுய அது ஓ நீங்களே பாத்தா உங்களுக்கே தெரியு நீங்களு அப்டிதா இருப் அந்த எப்புறா நம்ம போய் அவுங்கள அப்டி சொல்றாங்க இப்ப நம்மளே அப்படி இருக்கும்றோனு ஆயி
ஓகே அவ்வளோ நல்லா இருக்க நம்மது
ஆமா நா கிட்டத்தட்ட எவ்வளவு சொல்ற இப்ப சொல்ல போனா நா இப்ப பார்த்தா அனிமே இத மூவிஸ் பாத்தது ரொம்ப கம்மி என் லைப் டைம்ல அப்டி பாத்துங்க அப்டீன்னா நா இதுவரைக்கோ அ எவ்ள வருஷமா பாக்குறேனா எனக்கு இப்போ வந்து ஒரு ஃபோர் இயர்ஸா ஃபோர் டூ ஃப்பவ் போர் இயர்ஸ்ன்னு வெச்சுக்கோங்க இந்த ஃபோர் இயர்ஸ்ல பாத்த வாங்க அனிமை விட பாத்த படம் கம்மி அப்டீனா யோசிச்சு பாருங்க டுவென்ண்டி ஃபைவ் டுவென்டி பஃபைவ் இயர்ஸ் ஆக போது எனக்கு அப்ப இந்த லாஸ்டு ஃபோரியஸ் வந்து மிச்ச டுவெண்டி ஒன் இயர்ஸ் எங்கன்னு பாருங்க
ஓகே நானு அதது பாக்குற நண்பா அது எவ்வளவு நண்பா இருக்கோ
ஏராது அதுக்கு நீங்க வந்து அ நல்லா பிரீமியமா கரெக்டான இது வேணும்னா அ மன்த்லி வந்து நூறுபா போதோ
ஓகே ஓகே நண்பா
மந்த்த்லி முன்னூறு ரூபா் பிரியம் கிரன்ச்சி கிரன்ச்சி ரோல்லுனுு ஒரு ஆப் இருக்கு அதுல
ம் ம் ம்
அதுல பாக்கலா பசங்களே பாப்பாங்க நீங்க பண்ணாலோ உங்களுக்கு இப்ப என்னா அவுங்களுக்கு பக்கம் இருனா அவுங்களோ வாட்ச பண்ணலா அ இத் பெட பே ரெண்டு எல்லாருக்கோ வெசி படுத்தா
இப்ப எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணா அதுக்கு இன்டர்நெட் தேவதானே
ஆமா இன்டர்நெட் தேவதா இன்டர்நெட் இருக்கணோ இப்ப வீட்ல வொய்ஃபை இருந்தா அது பெனி ப்பட்டு இல்லன்னா பக்கோ வந்து அது சுத்திட்டே இருக்கோ நெட்டு நெட்டு வைஃபை இல்ல னோ ரீசார்ஜ் பண்ணாதீங்க நீங்க அது டெலிகிராம்ல டவுன்லோட பண்ணிட்டு போயிடலா அதுக்கோ நெட்டு தேவ எப்படி இதெல்லா எல்லாத்துக்கோ நெட்டு தேவ
இல்ல நண்பா இப்ப ஃபோர் ஜுது இக்குது இப்ப ஃபைவ் ஜி இருந்துச்சிட்டு அன்லிமிடட் போட்டம்னா பிரச்சன இருக்காது
அதுக்காக டெய்லிய போட முடியு மந்த்லி ரீசார்ஜ் போட்டுந்தா பரவாயில்ல
ஆமா நண்பா மன்த்திலி ரிசார்ஜ் பண்ணா அன்லிமிடெட்தான வைஃபை மாரி யூஸ் பண்ணிக்கலா அது மாரிதா டி வி ல யூஸ் பன்னிட்டுருக்கோ பிரண்பா
ஹும் பரவால்ல அப்டீன்னா நீங்க மு அஹ் அது குடு லிமிட் இருக்குல்ல இல்ல ஒரு ஃபைவ் ஜி பி டு இல்ல த்ரீ ஜி பி த்ரீ டு ஃபோர் ஜி பி வரை இதுவு இந்த ஸ்பீடுல இருக்கு அதுக்கப்புறொ கம்மி ஆய்டு அன்லிமிட்டெடு இருந்தாலு அது
நம்மா இதுல டூ ஜி பி நண்பா டூ ஜி பி முடிஞ்சிடுச்சினாலும் உள் க்கு வந்து எம் பெ அதேதா ண்பா எடுக்கு
இல்ல ப்ரோ என்ன சொல்றனா இப்போ அன்லிமிடு பெர் டேக்கு அன் லிமிடெட்னு இருக் கு ஓகேவா அதிலுமே வந்து சர்டின் காண்டி இங்க அதிகா மொத்த க்கே ஒரே நாள்ல மொத்த பத்து அஹ் நூறு ஜீவிகெல்லா டெவளப் பண்ண முடியாது குறிப்பிட்ட ஸ்பீடுன் இருக் அப் ல டவுன்லோடு ஆப் குலோடு ஸ்பீடெல்லா அது வந்து அ த்ரி மூணு ஜி பி நா மு நாலு ஜி பிக் மேல போச்சுனா ஸ்லோ ஆய்டு பட் டவுன்லோடு ஆகு பட் ஆனா ஸ்லோவ் ஆயிடு அது சொல்ற பட் ஆனா இ நீங்க அப்டின்னா அப்புடின்னு நீங்க படம் பாக்றது பிரச்சனல்ல அது அத நூறுபா போட்டு நீ யூஸ் பண்ணலா அப்போ நீங்களு பாக்கலா பசங்களு எதொ இந்த அதுலயு சின்ன பசங்க பாக்குற ஆனிமஸு இருக்கு
ம்
எத்தன வயசு பசங்க
இப்ப எனக்கிருக்கறது ஒன்ற வயசுதா நண்பா
அஹ் அப்போ நீங் பாத்தா போது அவங்களுக்குனா இன்னு ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆனா பாக்கரதுக்கு கரெக்டா இருக்கு இப்பயெல்லா வேணா ஏனா இப்பயே போன் குடுத் து அதுல்லா ரொம்ப கெட்டு போய்ராங்க
நா பாக்குறதுனா டி வி லதா நண்பா போட்டு பாத்துட்டு இருப்ப
நீங்க டி வி ல பா பாக்கனு நீங்க பிரென்ச்சு ரோல் ஆண்ட்ராய்டு டிவியா
மண்பயல்
ஆஹ் ஆண்ட்ராய்டு டைப் அ அதுல பாக்கலாம் சரி திருப் ஃப்ரீயா இருக்கீங்களா அடுத்த காலுக்கு இல்ல அப் அப் அப்புற பேசலாமா சரி பேச
ஆஹ் நன்றி நண்பா ஓகேங்க